அதா ஆஹ்
ஒரே டிப்ரஷன்ல உ்கார்துகேன
அப்படி எல்லாம் இல் எதோ அப்படிலாம் இல்ல யோசிக்காத அதெல்லாம் எது கிடைக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா கிடைக்கும்
அவ்வள தா
ஏம்
புரில
இது அந்த காலேஜ் தான் நான் இனிக்கு போய் பாாரத்தேன்ல
ஆமா
நான் இன்னைக்கு போய் பாத்தேன்லடி அந்த காலேஜ் தான் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்க மிஸ்ட்ட கேட்டா எங்க அவரு அண்ணா தெரிஞ்ச ஒரு அண்ணா
ஏன் நல்லதாமா அதாவது நீ ஒர்க்குக்கு போமாட்டேன்னு சொன்னனாலயா
இ போமாட்டேன்னு சொன்னால இல்ல அது ம் என்ன
ஆஹ
எல்லாரு அங்க சேஃப்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி
உம் அப்படியா
தெரிஞ்சவங்களல சுத்தி இருக்கறனால
ஆனா அஹ் நீ நினைக்கிற மாதிரி எது இள்ளடி இப்ப நீ வந்து அஹ் ஃபர்ஸ்ட் டைம் தானே இப்ப போற உனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகும் எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆச்சு பயம் ஒரு மாரி ஆக்குவோடா இருச்சு என்னடா எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு தோணுச்சு ஆனா அ நான் போரன்ல ஒரு எடத்துக்கு ஆனா அங்க வந்து இப்படி ஆக்வாட லா டிரரெஸ் பண்ண மாட் தங்கதா வருவாங்க வாங்க ஆனா நீ அந்த நீ சொன்ன அந்த இடத்துக்கு வந்து என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னா டிரெஸ் கோட் இல்ல எங்களுக்கு டிரெஸ் கோடு இருக்கு ஏன்னா கோய எடுனால அஹ பசங்க பொண்ணுங்க இருக்கிற இடத்துல கொஞ்சம் நீட் நீட்டா வரணும் அதுவும் கோயெடு தான் ஆனா அங்க வந்து மட்டும் ட்ரெஸ் கோடு் இல்ல டீஷர்ட் குடா நீ போட்டுக்கலாம் அந்த மாதிரி
ஆமா அந்த மாதிரி இல்லதான் போட்ருக்காங்க
அஹ் எங்களுக்கு வந்து அப்படி கேடையாது சல்வார் போடனும் கண்டிப்பா து துபட்ட போடணும் அந்த மாதிரி ஆஹ் அதே மாரி இப்ப நீ வந்து அ லெக்கின்ஸ் போடுறது வந்து ஃபுல்லா இருக்கு அப்டின்னா மட்டு தா நீ லெக்கின்சே போடணு அந்த மாரி எனக்கு தோணுச்சு மண்ட காஞ்சிச்சு என்னடா இவ இப் ப இப்டி வரா இப்டிலா சொல்றாங்க அப்போ நம்ம கஷ்டப்பட்டு வாங்குனதெல்லா வேஸ்ட்டா இத்தன் நாள் சேத்தி வச்சதெல்லா அப்டி நெனச்சே அப்புற தா தெரிஞ்சு அங்க பாத்தா இந்த சல்வாரையே அப்டி போட்டு வராங்க
எப்டி போட்டு வராங்க
ரொம்ப மோசமா போட்டு வராங்க இந்த டிரெஸ்ஸையே
அப்டியா
ஆ ஆமா டைட்டா அடிச்ட்டு அந்த மாரிதா வராங்க அ இல்ன்னா லோ நெ
ஆமாடி எல்லா ட எல்லா அந்த மாரி எல்லா தாண்டி போட்ருக்காங்
ஆ லோ நெக்கு வெச்சுட்டு வராங்க இல்லன்னா போட் நெக்கு அது இல்னா துப்பட்டா போட சொன்னா சும்மாவே பறக்க வுட்டுட்டு அவங்க பட்டுக்கு போறது அந்த மாதிரி இப்போவே பண்ணிட்டு இருப் காங்க நல்ல வேல இதாவது இருந்ச்சே பரவாயில்ல
ஐயோ என்னென்ன கொடுமையெல்லா பாக்க வேண்டி வருமா அந்த வி அந்த காலேஜ் போய் சேந்தா
எது ஆமா நம்ம கொஞ்ச கரெக்டா இருக்கணு அவ்ளோதா இப்போ நீ நம்ம ஸ்கு கிளாஸ்ல ந ஒரு புள்ள ஃபோன் கொண்டு வருமே மாட்டுச்சுல்ல
ஆமா
அந்த பிள்ளையா அந்த பிள்ளையோட ஃப்ரெண்டு் காலேஜ்லயு ட்ரெஸ் கோட் இல்லையே
டிரெஸ் கோட் இல்லையா
ஆஹா இல்ல அங்கயு இல்ல அப்புறோ மோஸ்ட்லி கேல்ஸ் காலேஜ்ல ட்ரெஸ் கோட் இல்ல
ம்
அப்புற யாஸ்மி அ ஒரு புள்ளி இருக்குல
மா
ஹைட்டா அந்த புள்ளையோட அண்ணா படிச்சாங்கள ஒரு காலேஜு அங்கயு ட்ரெஸு அ ட்ரெ கோட் இருக்காது நெனைக்கிறே ம்
அதா நம்ம கிளாஸ்ல ஒருத்த
அப்ப இப்ப வந்து எங்க வீட்ல கொஞ்சோ ஓகேங்கற மாரி பேசுறாங்க
குட்டையா இருப்பா லெவன்துல வந்து புதுசா சேந்தானே
ஆமா
ஆ அவ வந்து அந்த கலேஜ்ல சேந்திருக்கா செரியா
யா
ரு குட்டியா இருப்பான்ல நம்ம நம்ம கிளாஸ்ல பயாலஜி குரூப்ல குட்டியா ஒரு
ஏ அவ அங்கயா
ஆ அவ அங்க போய் சேந்தானாமா அப்போ நம்ம மேக் சார் இருக்காங்கல்ல
புழு மாரி பே இருக்குமே
புலுவு
ஆ ஆ கொஞ்ச கிண்டல் பண்ற மாரி பேரு
ஆமா ஆமா அதா அதா ஆ அங்க அப்போ நம்ம மேக் சார் வந்து
ஒனக் எப்டி தெரியு
இல்ல இல்ல வேற ஒரு பைய சொன்னா மேக்ஸ் சார் வந்து எது க்கு அங்க எல்லா போய் சேர்றீங்க ரவுடியா நீங்க அப்டி சொல்லி கேட்டாங்களா
ஏ ஏ அப்டிலா எதுவு கெடயாதுடி நம்ம இருக்கிறத பொறுத்து தாண்டி இப்டி அது அங்க போனா ரவுடி ஆயிருவாங்க இங்க போனா இத ஆயிருவாங்கன்னா எல்லார் லியு அப்படிதா இருக்கு எங்க நீட்டா இருக்கு எங்க காலேஜ்லயு வந்துமுட்டு சில பேர் வந்து ரவுடியா இருக்குனு நினெனக்கிற ரவுடி மாரிதா இருக்காங்க இப்பவு
ஆனா உங்க காலேஜ் நீட்டா இருக்குடி எனக்கு பாாரத்து எனக்கு நல்லா புிடிச்சது ஒங்க
ஏ நீ இருக்கும் கல்ச்சரல்ஸ் இருக்காது ஒரு பாட்டு சவுண்ட் கூட இன்னரு வாய என் காதல கேடக்கல தெரியுமா
உம்
ஆனா எனக்கு இப்ப வந்து அது ஓகேன்னு தோணுது ரொம்ப அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு புடிக்காது உனக்கே தெரியும்லா எமைண்ட் சட எப்படின்னு ரொம்ப ரொம்ப என்ஜாய்மெண்ட் இருந்தாலும் பிடிக்காது
ம் எனக்கு வந்து கொஞ்ச வேணு ஆனா ஓவரா போகூடாது
அ இங்க வந்து சுத்தமா இருக்காதம்மா
அ அப்டியா
ஆமா சுத்தமா இருக்காதுங்கமா அதுனாலதா பிரச்சனயே
ஓ
ம் ஆனா வந்து ஏன் அப்டி அங்க ஒரு நீட்னஸ் நா அவ்ளோ பீஸ் பெரிய எடத்து கொழந்தைங்கலா வருது
ஆ
இப்ப நம்ம நா இப்ப எடுத்திருக்கிறதே வந்து என்ன விட பெரிய காஸ்ட்லா குடுத்து வந்து சேந்திருப்பாங்க தெரியுமா இன்ஜினீரிங்க்கலா எவ்ளோன்னு தெரியும்ல அங்க உனக்கே
ஆமா அஞ்சுல
அப்ப நா என்ன ஜிப் பாரு அங்க அந்த மாரி இருக்குற எடத்துல வந்து கானா பாட்டுலா போட்ருந்தா எப்ட்ருக்கு
ம்
அதனாலே ஆனா கொஞ்ச ஓவரு தா இ ஸ்கூல் மாரிதா இருக்குண்டி ஸ்கூல் மாரிதா
ம் அப்டின்தா சொல்லுவாங்க ஆனா வ ஆ புருன்ஞ்சு புருன்ஞ்சு டாப் காலேஜ் தா செகண்ட் தா இது என்னோடது ஆனா அ இந்த மாரி ஆ
காலேஜ்ல வந்து அ இப்ப அந்த காலேஜ்ல வந்து இருக்கா கல் இருக்கா
இப்ப நீ போறதா நீ போறதுல இருக்குண்டி நீ போறதுல கண்டிப்பா இருக்கு ட கல்ச்சுரசு எல்லாமே இருக்கு
டாப்பஸ்ட்
டாப்பஸ்ட் வந்து தெர்ல அது இல்ல நெனைக்கிற
எது இல்ல ஒ ஃப்ரெண்டு சீ உன்னோட கசின் ஒருத்தி போய் சேரந்திருக்காள்ல ஒ கசின் ஒருத்தி
அது எனனக்கு தெர் இல்லடி அது எனக்கு தெரில எனக்கு தெரிஞ்சு பஸ்ட்ட் வந்து அந்த பக்க ஒண்ணு இருக்கு தெரியும்ல கோயேடு நம்ம எஏ கசின் காலேஜ் பக்கத்துல ஒண்ணு உனக்கு தெரியும்ல பேமஸான ஒரு காலேஜு
ஆ அதத்தாண்டி
ஏ அது என் கசின் அங்க ஒண்ணு இல்லடி அதுலயே கேர்ள்ஸ் காலேஜ் ஒண்ணு இரு
அங்க இல்லடி ஆ தெரிஞ்சு தெரிஞ்சுதாவ அங்கதான் எனக்கு தெரியும் அது இது வந்து உன் கசின்ஸ் வந்து டாபிஸ்ட் காலேஜ் இல்லேல அது அதோட ஒரு ப்ரான்ச் தான அது
ப்ரான்ஞ்சு தா ஆனா அதுக்கு அவ்ளோ வேல்யூ இல்ல அந்த பஸ்ட் ஒண்ணு இருக்கு பாத் தியா ப்ரான்சல்லா கணக்கிக்கில்ல ஃபஸ்ட் ஒண்ணு இருக்கு தெரியுமா கோயெடு அதுதா டாப் கோயம்த்தூர் கோய நம இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புற நான் ப நா படிக்கிறதுன் சொல்லுவாங்க அது என்னன்னு எனக்கு தெரியல
ம்
அப்புற தா எனக்கு தெரியல மத்தது எப்டினு இனி அப்போ அந்த குட்டி பைய இருக்கான்ல பயோல இரு பான்ல
ஆமா
அவ வேற எடத்துக்கு தானாடி போறனு எல்லா ஆசையா சொல்லிட்டு இருந்தா ஃபேரவல் டைம்ல என் ட
அப்படியா ஃபேரவல் டைம்ல நீ பேசுனியா
ஆமா அவன்ட்ட பேசும்போது அ இந்த மாதிரி அவங்கூட இனி ஒருத்த இருப்பா பாத்திருக்கியா அந்த ஃபோன் கொண்டு வர புள்ள அந்த ஒரு பைய இருபான்ல ஆமாருப்பா ஹலோ ஏ ஒரு பைய ரெண்டு பேரு சேந்துதா அங் போனது அனஸ்தீசியா எடுக்குறேன் சொல்ட்டு போனாங்க வேற எதுக்கு
ஆ
அப்போ அங்க வந்து அவங்க அவனால அஃபோர்ட் பண்ண முடில அவ கூட இருக்கிற இனி ஒருத்த கட் டீட்டா நீ பிரே பண்ணு எனக்கு அங்கதா போணுனு ஆச அப்டின்னா
இன்னொருத்த யாருடி இன்னொருத்த யாரு
இன்னியொருத்த தா அந்த நம்ம கிளாஸ் டோர்க்கு பக்கத்துல ஒக்கான்ட்டு இருப்பான்ல கொஞ்ச வெள்ளையா அதே ஹைட்ல அஸ்கர் சார் கூடிய ஒரு நம்ம மேக்ஸ் மேக்ஸ் சார் கூடிய ஆ வுனா அவ பேர் சொல்ட்டே இருப்பாங்கல்ல வேன்றி வேன்றி
வேணா
ஆ கொஞ்ச சேத்தி படிச்சன்னா வந்ரு
ஆ ஆமா
ஆ அவங்கூடதா இவங்க ரெண்டு பேரு போறேன் சொல்லி நீ
அ அவ அந்த பைய வந்து காஸ் கட்டி போயிட்டானா
ஆ டொனேஷன் கட்டி போயிட்டா அவ
அப்டியா
இப்ப இவ என்ட சொன்னா நீ ப்ரெ பண்ணு கண்டிப்பா எனக்கு அங்கதா போணுனு ஆச எ ஃப்ரெண்டு தான அவ அவ போயிட்டா டொனேஷன் பே பண்ட்டா அப்டின்னா நா இப்ப வரையு அவ அங்கன்தா நினைச்சேன் பாத்தா அவ இங்கயா என்ன குரூப் ஆமா அவ
அது தெரியல என்னன்னு
அப்படியா பாவண்டி ஆனா அவ்ளோஸ் பேசுனா என்ட அன்னைக்கு எனக்கு அங்கதா போணு அனஸ் தீசியாவே எடுக்கணுனு ஆச இவ சிங்கிள் பேரண்ட் சைல்டு தான
ஆமா செரி ஒரு பத்து நிமிஷோ கழிச்சிட்டு உன்ன நா கூப்புடுற
செரி ஓகே ஆ